வணக் வணக்கோ என்ன பண்றீங்க
நா நாங்க இப்போ தாங்க சமையெல்லா முடிச்சுட்டு சாப்ட்டுட்டு
ம்
அப்டிய கொஞ்சோ நேரோ ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்கங்க கிச்சன் வேலெல்லா கொஞ்சோ இருந்துச்சு திங் திங்ஸெல்லா வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாரு சரியா திங்ஸெல்லா கொஞ்சே இது
ஆ சேரிங்க
அது பண்ணிட்டுருந்தேங்க
நேத்து ஊர்லருந்து எடுத்துட்டு போனது எல்ல அசம்புள் பண்ணிட்டீங்ளா
எல்லா அசம்பல் பண்ணிட்டங்க நேத்து கொஞ்சோ துணியேல்லா அழுக்கு துணியேல்லா இருந்துச்சு நேத்து வந்தோன்னே போட் ட்ட மிஷின்ல காலுல் தா அலசி போட்டதே இப்போதா எல்லா மடிச்சு வைக்கணுங்க எல்லா ஏத்துன்னு போயிட்டு போட்டுருக்கே உள்ள
சேரிங்க சேரிங்க எங்களுக்கு ஒரு பன்னென்ட்டு மணிக்கெல்லா தண்ணி வந்துருச்சு அதுக்கப்புறோ தா இருக்
எனக்கு நேத்துனா நேத்து வந்தோ இல்லைங்களா ஊர்லருந்து அப்பவே தண் ணி உட ஆரம்பச்சிக்கிறாங்க நேத்து ஞாயித்துக்கிழம ஃபுல்டே உடுவானுங்கோ பன்னெண்டு மணி நைட்டெல்லா கூட வரு தண்ணி எங்களுக்கு ஊரே புடிக்கு எங்க வீட்ல அவ்ளோவு தண்ணி வருங்க நல்லா வரு தண்ணி அப்பவே எனக்கு துணி பெஸ்ட் என்ன எனக்குதோ அந்த வாரத்துல அப்பயே தொவைச்சு போட்டுருவே ஆப்புற் கொஞ்ச கொஞ்சமா சேற துணி மட் டு வீக்கெண்டு் மட்டு பெஷ்ஷுட்டுங்க இந் தலக்காணி ஒர மட்டு போடுவே இன கால் மிதி க்கிறது மட்டு போட்ருவே அ மாத்ததெல்லா துணிங்க அப்பப்போ சேத்து அப்பப் ப்ப கொஞ்ச போட்டுப்ப அவ்ளதா தண்ணிக்கி ப்ரச்சன இல்லங்க எனக்கு நல்லா தண்ணி இருக்கு
செரிங்க ஷெரி நல்லதுங்
அப்ப தண்ணி வரும் போதே எனக்கு அந்த மோட்டர் போட்ட தண்ணி அலசுனாதா ரொம்ப தாராளமா அழைக் க்கு முடியு நல்லா நெறைய தண்ணி ஒர் ரெண்ட்ர ட்ரம்மு தண்ணி வச்சுன்னு அலைக்கும் பாருங்க அது ஒ மா சாட்டிஸ்ஃபைடா இருக்கு ந துணித்துவைக்கிறதே அந்த மாரி துவைக்குவே அது நல்லா இருக்கு நேத்தே முடிஞ்சிர்ச்சி வேலல்லா இப்ப இந்த கிச்சன் டப்பாங்க புது டப்பால்லா வாங்குனே அது வாங்கி ஒன் வீக் ஆச்சி சரி இன்னிக்கு எல்லா ஸ்டெப் பண்ணிட்லா அந்த பழையசல உடைஞ்சதல்லா எடுத்து போட்றுலான்னு எல்லா மாத்து ரெடி பண்ணுக்குறங்க
சரிங்க சரிங்க நானநா நானே நா சொன்னேன்லாங் கா கா மதி போய் படுத்தினுருங்க வயிறு வலிக்குதுன் படுத்துட்டே அடியே படுத்துடன் திடீனு பாக்கம் பன்னெண்டே முக்கால் அச்சு அய்யைய்யோ சாப்பா சாப்பாடு செய்லேன்னு எந்திர்ச்சு வந்தா எங்க மாமியார் ஒரு சோற் சாம்பார் செஞ்சு வச்சிருந்தாங்க நாங்க முனேஷர் பரவால்ல செஞ்சுட்டாங்க சரின்ட்டு அப்ற பாத் தரத்தும் பாத்ரம் நெறையா இருந்தது அந்தால்ல பாத்ரத்த ஃபுல்லா கழுவி போட்டு கிச்சன க்ளீன் பண்ணிட்டு வீட பெருக்கி மாப் போட்டுட்டுதே துணி எல்லா மெஷின்ல போட்டுட்டு வந்ட்டே ஜிம்முக்கு வந்துட்டாங்க ஜிம்ல வந்துதா ஆமா தோழி கிட்ட பேசலானு ஃபோன் பண்ண
சேர் சேர் சேர் ஜிம் போய்ட்டு என்னென்ன பண்ணுவீங்க அங்க போய்ட்டு
ஜிம்ன போய் காடியோ எக்ஸசைஸ் பண்ணுவங்க அப்ற நமக் ட்ரெய்னர் இருக்காரு தம்பிய ஒருத்தரு அவர் ஃபுல்லா எக்சசைஸ்லா சொல்லிக் கொடுப்பாரு
அ இப்போ உங்க வீட்ல இந்து எவ்ளோ தூரம் போனு அந்த ஜிம்முக் க நீங்க வாக்கிங்லே போய்ர்வீங்ளா
பார்கிங்ளே போய்லா நா பட் நா வண்டி ஓட்டுவேல வண்டிலே வந்துர்வே டூ வீலர்லே வந்துர்வே பைக்கு எடுத்துட் ஹமா என்னோட பைக்கு எனக்கு பைக் இருக்கு ஹஸ்பண்ட் வாங்கி குடுத்துருக்காரு அதுல நா வந்துருவே
சேரிங்க
பட் வாக்கபுலே பேசுவே எங்களுக்கு ஒரு பெருமாள் கோயில் உண்டு பக்கத்துல எங்க வீடே பெருமாள் கோயில் அம்மன் கோயிலுக்கு நடுவுல தா இருக்கு
ஆ
ஹ பக்கத்துல அப்றோ போம்போது காயி பழோ வீட்டுக் என்ன தேவையோ என்ன
ஆ
எல்லா நா வாங்கிட்ட அப்டியே போயிடுவே ஆமாங்க ஆமாங்க ஆமா
ஓகேங்க ஓகேங்க பரவாயில்லிங்க உங்களுக்கு இந்த வேலையு முடிஞ்ச மாரி இருக்கு அந்த வேலயாம் கொஞ்ச நேரத்துல ரெண்டு வேலையு டூ இன் ஒன் மாரி முடிச்சிறிங்க பரவால்ல பரவால்ல சூப்பருங்க ஆனா ஏ சொல்லுங்கய் ஆனா எனக்கு டைம் இவுங்களுக் பரவால்லங்க இத முடிச்சிட்டு ஜிம்முக்கும் போறீங்க வீட்டுக் தேவையான பொருள வாங்குறீங்க வெளிய போறீங்க வரீங்க நா வீட்டுக்குள்ள நொழஞ்சன்னா ஒரு பொ கடைக்குன்னா சின்ன சின்ன பொருள் வாங்கறதுக்கு போவோ அவ்ளதா லாங்கா போயிட்லா வாஅப் பசங்கிட்ட தா கொடுத்து வாங்கிட்டு வருவே இல்ல ஹஸ்பண்ட் வாய்ன்ட்டு வருவாரு நீங்க வேலையு முடிச்ட்டு அந்த வேலயு முடிச்ட்டு ரவுண்ட் கட்றிங் பாருங்க பரவால்லைங்க ரொம்ப பெரிய விஷயன் தாங் ம் நல்ல டேலண்டா இருக்கீங்க அ
மண்ட ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸா இருக்கு அதனால வந்துருவே வந்துட்டு முடிச்சுட்டு போம்போது தேவையான பொருள் வாங்கி ட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒடம் குளிச்சிட்டு ரெஃப்ரஷ் ஆயிட்டு உக்கார டியூஷன் ஸ்டார்ட் ஆயிரு
ஆ ஆ ஆ
எட்டு மணி வரைக்கும் போகு
ஆ ஆ டியூஷன் டியூஷனுக்கு எந்த எவ்ளோ பசங்க வராங்க
ஒரு பதினாறு பசங்க வராங்கங்க
ஓகே பதனஞ்சு பசங் வராங்கன்னா கூட உங்களுக்கு காம அவ்ங்ளுக்கு அ அவ்ங்களுக்கு அப்டியே சொல்லிக் குடுக்கறதுக்கு உங்களுக்கு ரெண்டு மணி நேரோகூட பத் தாதுங்களே டயின் போயிடுங்களே டைம்மு
ஆமா ஆமா மெயினா நம்ம நெறைய பசங்ளுக்கு மேக்ஸ் மட்டு தா எடுக்கறோ அதனால ரொம்ப கஷ்டந்தா ஏனா ஒவ்வொருத்தக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருப்பாங்களா ஓவ்வொருத்தங்ளுக்கு மேக்ஸ் வந்து ஒவ்வொரு சம்மு போட சொல்லி குடுத்துட்டு வந்து குடுத்து போட வெக்கணு சே கஷ்டமான ஜாப்தா இருந்தாலு நமக்குன்னு ஒரு வீட் டில இருந்து ஒரு இன்கம் வருது இல்லையா
ஆமாங்க
ஆ இது கஷ்டமா இருக்கு எனக்கு அதனால நா வந்து கொஞ்சோ அதுல சம்பாதிக்கிறது எதோ கொ ம் ம் இன்னு நெறைய எடுக்கணு ஒரு முப்பது பேர் டியூஷனுக்கு வந்தாதா பரவால டியூஷன்குகா வருவாங்க இனிதா கொஞ்ச கொஞ்சமா வராங்க ஒரு தேர்ட்டி மெம்பர் வந்துடாங்கன நமக்கு வந்து ஒரு மந்த்லி ஒரு டுவெண்டி தௌசண்ட் டுவெண்டி ஃபை தௌசண்ட்
ஆ அவ்ளோதா அந்த மாரிங்க்கா போதுங்க உங்களுக்கு வர இருந்தா போதது போயிட்டு வெளியில போயிட்டு இந்த டீச்சருங்க பத்தாயிர ரூபா சம்பளத்துக்கு வேல செய்றவுங்க நா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு ரெண் நாள் லீவ் போட்டோன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு இதுனால சம்திங் ஏதோ ப்ராப்ளம் வருது திடீர்னு ஒரு இது வரு துன்னா அவ்ங்க சொல்றாங்க அ என்னவோ என்னது ஆ நீ ஒரு நாள் லீவ் போட்டீங்க அதனால காசு வராது நீங்க ரெண் நாள் லீவ் போட்டீங்க அதனால உங்களுக்கு சேலரி ஃபுல் சேலரில்லா கெடையாது எப் பத்தாயிருபான்னா அதுல ரெண்டாயிரூபா போயிடு நம்ம வந்து அத வீட்டுக்கு எ ட்டு வருது எட்டாயி ரூபா தா வரு எட்டாயிரத்தி ஐநூ ரூப் எட்டாயிர ரூபா அப்டி வரு இ மாசம் ஃபுல்லா நம்ம சம்பாச்சா கூட அவளோதா ஒரு டியூஷன் பத்து பேர் வச்சு எடுக்கறத அவ்ளதா ஆனா இது வந்து நம் ம வேலையு வீட்டு வேலையு பாத்தா மாரி இக்கு வீட் ட பாத்துக்குனும் மாரி இருக்கு அ பெரியவங்க யாருன்னா இரு ந்தா அவங்களுக்கு கொஞ்சோ ப்ரொடெக்ஷன்ருக்கு டியூஷன் ஈவினிங் எடுத்தாலு அது ஒரு இன்கம் வரு எனக்கு தெரிஞ்சு பெட்டருங்க இது பெட்டர் சாய்ஸ் நானு பிளான் பண்ணிட்ருக்காங்க நானு ஒரு நால் டீச்சர் வந்து அவங்க சயின்ஸு ஒருத்தர் பிசிக்ஸ் ஒருத் தர் மேக்ஸ் ஒருத்தர் நா இங்கிலீஷு இன்னொருத்தர் தமிழ் இந்த சப்ஜெக்ட் வைஸ் ஓரியன்டடா ஒரு சென்டர் மாரி வச்ட்டு எடுக்கலாம்னு இருக்கோங்க
செரிங்க செரி
ஏனா அப்டி எடுத்தாதா எங்ளுக் கு கொஞ்ச ஈவினிங்ல எடுத்துட்டு ஒரு அஞ்சு டு ஏழுருந்தா கூட போதுங்க ஸ்கூல் முடிச் அஞ்சர மணிக் வந்தாங்கூடா ஏழர மணி டு எட்டு மணிக்கு வுட்டுட்டா கூட நாங்க வீட்டுக்கு வந்துருவோ அதா அந்த நாலுமணிக்குள்ள நைட்டுக் செஞ்சு வச்ட்டு போயிடணு
ஆமாங்க ஆமாங்
நம்ளே எட்டு மணிக்கு வந்து கூட செஞ்சுக்கலா அ அப்டிதா செய்யலா இங்க எங்க ஊர்ல ப்ளேஸ் இல்லங்க அதனால கொ இன்னொரு ஊர்ல கெட்ருக்கே அவங்க தா பிளான் பண்ணி தரேனாங்க வீட்டு மேலே மாடி மேலேயே போட்டுக்லா ஒரு அம்பதாயிர ரூபா செலவாகு ஓ ஒரு சென்ட்ரு மாரி மேல போட்டு போர்டு போட்ருலா ஏனா வன்ட்டாங்ன்னா நம்ளுக்கு வாடக மிச்சாவு
ம் ம்
இது மச் பெட்டர் தா டேபிள் சேருங்கல்லா வாங்கற மாரிக்கு இன்னொன்னு ஒரு போர்டு மே ல இந்த கார்ட்போர்டு அடிக்றதுக்கு அதுக்கு காசு அது மட்டு ஒரு பத்தாய்ரோ பத்தாய்ரோ போட்டு ரெடி பண்ணிக்லா எல்லாருமே ரெடி பண்ண செய்லான் ட்றதா நாங்ளு எங்ளுக்கு அந்த ஐடியாருக்குதுங்க ஆனா நல்ல இன்கம் தாங்க ஒருத்தர்கிட்ட ஐநூறுபானா கூட பரவாயில்லைங்ல்ல நமக்கு இப்போ ஒரு இருவது பசங்க வந்தா கூடொ ஆ இருபது எவ்ளோங்க ஆ அதுவே வந்துருது நம்ளுக்கு சம்ப்ளோ சேல்ரி மாரி ஒரு பத்தாய்ரூபா பத்தாய்ரூபா ஷேர் பண்ணி எடுத்துக்லா இப்ப இருவதாய் ரூபா வன் ச்சு ப்ப இன்கம் வந்து ஒரு முப்பதாயி ரூபா வன்ச்சுனா ஏழாயிரோ ஏழாயிரோ எ த்துக்லா எட்டாயிரோ எட்டாயிரொன்னு நால் டீச்சர் இருக்ரோங் இல்லைங்ளா அது மார் பிர்ச்சு எ த்துக்கலா அப்டிதா நாங்க பேசிட்ருக்கோ பாக்லா இருங்க கடவுள் புண்ணியத்தில்ல எதுனா நடக்குதான் பாப்போ
நானு இந்த வர்ஷோ டியூஷன் சென்ட்ருஆரம்பிச்சுர்னு ப்ளான் பண்ணிதா நாங்க இருந்தோ பட்ர நா வந்து வேண்டா ஒர் முப்பது பேர் சேந்ததுக்கப்றோ தா சென்ட்ரு ஆரம்பிக்கணுங்ற ப்ளான்லருக்கே ஏனா எனக்கு எனக்கு வேலக்கி ஃபுல்லா என்ன சிட்டில வந்து ரெண்ட் எல்லா ஜாஸ்தியாருக்கு அப்றோ நம்ம போட்டுட்டு நா எடுக்கணு இல்லயா ந
ஆமாமாமா
ஆ அதனால வந்து வெயிட் பண்றே ஒரு தேர்ட்டி பசங்க வந்துட்டாங்கன்னா பேச் வைஸ் பிரிச்சு அந்த தௌ அப்ப நம்ம தௌ ஒரு ஒரு பசங்ளுக்கு நா தௌசண்ட் ருபீஸ் வாங்குறே அப்ப தேர்டி பசங்க முப்பதாயி ரூபா ஆயிடு அப்றோ இன்னு பசங்க வருவாங்க ப்ப டென் தௌசண்ட் ரெண்ட் குடு த்தாலு நம்ம கைல ஒரு டூவெண்டி தௌசண்ட் நிக்கு அப்டி தா நா பாத்துட்ருக்கே செரி நம்மளுக் ஸ்ட்ரென்த் ஆகட்டு அதுக்கப்றோ தா ச
ஆமாங்க ஸ்ட்ரென்த் கொஞ்சொ ஏறுங்க பப்ளிசிட்டி கொஞ்சொ குடுங்க பச ங்கல்லா வராங் இல்லீங்ளா அந்த பசங்க கிட்டே வந்து நெய்பர்ஸ் கிட்ட கொஞ்சொ ஸ்ப்ரெட் பண்ண சொல்லுங்க ஏனா அவுங்களோட இம்ப்ரூவேஷன் வச்சு அவுங்களு ஒரு டிசிஷன் குடுப்பாங்க பரவால்ல இவுங்க இம்ப்ரூவ்மெண்ட் குடு த்துருக்காங்க நம்ம போலான்ற மாரி அவுங்களு வந்துருவாங்க அப்டித்தாங்க இப்ப டியூஷன்ஸ் சென்ட்ரு ஒரு பையேன் வந்து கவுர்மெண்ட் ஸ்டாஃப்ங்க அவ்ரு ஹெட் மா ச்சவரு அவர் வந்து கிட்டத்தட் த நா ஒரு லட்சரூபா சம்பளக்காரு ஆனா அந்த கொழந்தைங்கள எகிட்ட குடுத்தாங்ன்னா என்ன நம்பி குடுத்தாரு
ம் ம்
அ குடுத்தாரு நா வந்து அவுங்களுக்கு கொஞ்சொ இம்ப்ரூவ்மெண்ட் குடுத்த அந்த பையேன் வந்து ஏ பி சி டி கூட இல்லாதவந்தா உ நல்லா கேர் பண்ணே இன்னக்கி மேக்ஸ் அவ்ளோ அழகா போறா இத்தனிக்கி எட் மாஸ்ட்ருங்க அவரு அவர் வந்து தெரியு எதுனா தப்பு பண்ணா கூட டக்குனு புடிச்சிருவாரு நம்ளா ஏமாத்தவே முடியாது அவ் அந்த பையேன் வந்து பிஃப்து படிக்கிறா க ட்டோட் வச்சுக்கிறாங்க ஸ்கூல்ல எனக்கு தெரியாது அது பெஸ்ட்டு ஸ்டூ டெண்ட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கான்ட்டு அத அவுங்க டூ அவுங்க மிஸ்ஸு ஃபோன் பண்ணி என க்கு அவுங்க அம்மாவு அவுங்க அப்பா ஒருஸ்வீட் பாக்ஸ் எத்துனு வந்து குத்துட்டு அவுங்க பா ட்டி எனக்கிது ரொம்ப சந்தோஷ் ம்மா ஆறு மாசொ தா உங்கிட்ட விட்டோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆய்ட்டா இந்த வர்ஷமு கன்டினியூ பண்ணுங்கன் எட்டுனுவந்து வுட்டுக்குறாங்க அவுங்க இத்தனிக்கு கவர்ன்மெண்ட் ஸ்டாஃபுங்க அவுங்க ரெண்டு பேருமே அ ப்பம்மா நல்ல இதுதா ஆனா அவுங்க அந்த பையேன் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் குடு த்திருகான்றதுக்காக கொஞ்சம் அப்ரிசியேஷன் இருந்துச்சு நம் பெஸ்ட்டனா ஒரு நாலஞ்சு பசங்க தான் எடுப்பேன் யார் நல்லா படிக்கிறாங்கன்னு இல்ல ஒரு டிஸ் டிசிப்ளண்டா இருக்கிற ஸ்டூடெட்ஸ் கொஞ்சம் ஒபே பண்ற ஸ்டடெட்ஸ் வச்சுப்பேன் இந்த குரங்கு வேலை பண்றது ஆ அவங்கள டிஸ்டர்ப் பண்றது ஒரு சில ஸ்டூ ஸ்டுடன்ட்லா என்ன பண்ணுவாங்க டியூஷன் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க பேசுறதுக்கு
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்
ட்ல என்ன பண்றது அவங்க பேரண்டஸ் கிட்ட கூப்ட்டு சொல்லிடுவேன் ஏன்னா ஒரு மாசம் இப்ப போறனா ரெண்டாவது மாசம் இப்ரூமென்ட் ஆகலனா டீச்சர் மேல கொர வந்துரும் அவங்க என்ன சொல்லி கொடு என் புள்ளை ஏதோ படிக்கல என்ன பண்ணியிருந்தான் என்ற மாரி அதனால அப்ப அப்பவே கம்ப்ளைண்ட் பன்னிரனு பசங்க மேல என்ன செய்யறாங்களோ அவங்க பேரன்ஸ் கிட்ட இன்ஃபாம் பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம்
ஆமாங்க ஆமாங்க நமக்கு வந்து நான் வந்து குரூப் எல்லாம் வச்சிருக்கறேன் குரூப்ப எல்லாம் செட் பண்ணிருந்தோம் டீச்சர்ஸ் இதுலயே பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க என்ன நான் நான் ஒரு சவுண்ட் கொடுத்தாலே எல்லாம் அமைதியாயிறும் ஆ ஆ அதுக்கப்புறம் ரொம்ப சேட்ட பண்ணுச்சுன்னா பட்டுணு ஒண்ணு போட்டுருவேன் என்ன பண்றது சொல்லுங்க பசங்கள அடிக்கலன்னா அது டிஸ் டிஸ்பிளின் வராதுல்லையா உ உம் உம்
ஆ இங்க இருக்கிற அட்மாஸ்பியர் பேரண்ட்ஸ் என்னன்றது எனக்கு தெரியும் ஓகேங்களா நீங்க ஆ நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட்க்கு இப்ப ஐநூறு ரூபாக்கு எடு எடுகிறீங்க அது சிட்டி சைட்ல பசங்க வந்து சிபிஎஸ் சிலபஸ் படிப்பாங்க இங்க வந்து சமச் ச்சீர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுனால நீங்க இருநூறு சஜெக்ட்டுக்கெல்லாம் எடு முடியாது ஓவரால் தான் அவங்க வாங்க முடியும் இப்ப இரநூறு ரூபா இன்றதே அவங்களுக்கு அதிகம் நூறு ரூபா கொடுத்தா வருவாங்க இல்ல அதுக்கு மேல நம்ம நூத்தி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஏத்துனா கூட வர மாட்டாங்க டியூஷன் நின்றுவாங்க அந்த மாதிரிங்க அதனால கொஞ்சம் கஷ்டந்தாங்க இங்கெல்லாம் அங்க பரவாயில்லைங்க எனக்கு
ஆமா ஆமா ஆமாங்க சரிங்க சரிங்க சரி வேற என்னங்க அங்க வந்து டியூஷனு நிறைய பேர் டியூஷன் எடுக்கிறாங்க நிறைய பேர் கிட்ட இருந்து நம்மகிட்ட செலக்ட் ஆயி வ நம்மகிட்ட எடுக்கணும் நிறைய பேர் வர்றாங்க நான் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிறுவேன் இதுல ஒரு அதான் சரி டியூஷனுக்கு சொல்ல அன்னிக்கு ஒருத்தவங்க போன் பண்ணி கேட்டாங்க இது மாதிரி என் குழந்தைக்கு டியூஷன் எடுக்கனோங்க நாங்க வந்து சர்ஜரி பண்ணியிருக்கேன் நீங்க வந்து எங்க வீட்ல வந்து கூட்டிட்டு போய்டிட்டு டியூஷன் எடுத்துட்டு வந்து கொண்டு விடுங்கன்னு நம்மள என்னன்னு நினைச்சிருக்காங்க நம்ம டியூஷன் எடுக்கோமா இவங்களுக்கு ஆயா வேலை பாக்குறோமா
ஆ ஆ ஆ
எப்டிலாம் ஒரு டீச்சர்ஸ வந்து கேட்கலாமா
ம் ஹும் அதெல்லாம் தப்பு இல்ல இங்க கூட அப்டிதான் கேட்பாங்க நான் அடுத்த இணைப்புல கண்டிப்பா அத பத்தி சொல்றேங்க நன்றிங்க
ஆ நன்றி நன்றி